ஹலோ
ஹலோ ஹலோ கேக்குதாங்க ஹலோ
இப்ப சொல்லுங்க ஹலோ ஆனா நாலு தரவ எங்க அம்மா கூட பேசிட்டு இருந்த நீங்க என்ன பண்றீங்க சாப்டீங்ளா என்ன சாப்ட்டீங்க
ம், இட்லி தோச எல்லாமே இங்க ஒரு பங்க்ஷன் ஒண்ணு போன அங்க சாப்ட்டா
ஓகே, என்ன ஃபங்க்ஷன்?
மஞ்சள் நீராட்டு
ஓ உங்க சொந்தக்காரங்களுக்கா
இல்ல இல்ல ஊர்ல அதனால
ஓகே ஓகேங்க நானு வந்துட்டு எங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தே
ஆ
அப்போ நேத்துதா போனன்னு நெனைக்கிற ஆ வெள்ளிக்கெழம போன அப்டியே ஒர்க் போயிட்டு அப்டியே போன, கேக்குதா
ஆ கேக்குதுங்க
ம் ஒர்க்கு முடிச் சு அப்டே எங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனே எங்க அக்கா எங்க மாமா எல்லா வந்துருந்தாங்க சாட்டடே
நேத்தாங்க
ம் ஆமா கால்ல வந்தாங்க
நா
அதனால வந்துட்டு சேரி போனோங்க
ம்
அப்படே எங்க ம்
ஸ்பெஷலா என்ன பண்ணிங்கன் சண்டே
இன்னிக் சண்டேவா சண்டே வந்து எங்கண்ணதா சமைச்சாரு மட்டன் பிரியாணி செஞ்சாரு எங்கண்ண
உங்க அண்ணா மட்டன் செய்வாங்களா சாப்பாடு செய்வாங்களா
ஆமா எங்க அண்ண வந்து ஹோட்டல் வெச்சுட்ருந்தாரு ஹோட்டல் வந் து எங்கண்ண அப்டே சமைக்கவு அப்டே கத்துக்கிட்டாரு நல்லா சமைப்பாரு பிரியாணி செஞ்சா மட்டன் பிரியாணியு சிக்கன் சிக்ஸ்டி ஃபையு அடுத்து ஆ காலிஃபிளவர் பக்கோட க்ரேவி எங்க மாமா செஞ்சாரு
நீங்க எல்லார் நீங்க எல்லாரு வேடிக்க பாத்தீங்ளா
ஆமா ஃபுல்லா அவுங்க சமையல்தா சண்டே வந்தாலே அவுங்கதா சமைப்பாங்களே
அ இன்னிக் ஒரு நாள்னா நல்லா சாப்பாடு சாப்
உ ஆமா அவு இன்னிக்கு வேற எங்க மாமா கூட சண்டை போட்டுட்ருந்த சம்ம சண்ட அவுர நா கடிச்சு அவுரோட கழுத்துல இதுவாயி ரத்தல்லா வந்துரிச்சு
இன்னோவோ உங்களுக்கு
உ
ரத்த வெறியோ இன்னாவோ
ம் அ எப்பொதுமே நாங்க ரெண்டு பேரு அடிச்சுப்போமா ஜாலியா இன்மாரி அடிச்சிக்குபோ எனக்கு கை எல்லா வீங்கி போயிருச்சு ஏ கைய கடிச்சாரு வேற கடிச்சி ச்சிக்கிட்டோ நல்லா அவுரு எ
ஹலோ கேக்கலங்
கேக்குதா நா என் ன அடிக்க வந்தாரா நா கத்திட்டே இருந்த என்ன காப்பாத்துறன் சொல்ட்டு எங்க பெரிம்மா எங்க அக்கா எல்லா எல்லாரு அடி வாங் அ எங்கம்மா ஜாலியா போச்சு
இப்ப என்னா சாப்டீங்க
அதே மட்டன் பிரியாணிதா கட்டி குடுத்தாங்க அது சாப்ட்டே இப்ப ஒர்க் போலயா நீங்க
இன்னக்கி போனு காலேல காலேல வேலக்கி போனோ அங்க மதியத்துக்கு அப்பறோ வேல முடுஞ்சது
ம்
அப்பறோ கொஞ்ச நேரோ ஃபிரியா இருந்தோ மூவி பாத்தோ
எந்த மூவி பாத்திங்க
இ ஒரு நித்தம் ஒரு நித்தம் ஒரு எதோ ஒண்ணு வானம் ம்
வானமா
ம் நித்தம் ஒரு வானம்னு எதோ ஒரு படம்
போகியா யாருடைய மூவி அது
எனக் பேர்லா தெர்ல அது எதோ சொன்னாங்க தெர்ல பாத்துட்டு நல்லா இருந்தது ஒண்ணு இல்ல சும்மா ஒரு சீனுக்காக அந்த படத்த பாத்தோ அந்த சீன மட்டு பாத்துட்டு விட்டுட்டே
ஓ ஃபுல்லாலா பாக்கலயா நீங்க தச்சு போ இப்ப நீங்க என்னா ஸ்லோவா காலேல
கொஞ்ச நேரோ தூங்குனோ அதுக்கப்பறோ பங்சனுக் போனோ போய் வன்ட்டு அப்பறோ ஒக்காந்தோ
ம்
ம் ம் அங்க மழ பெய்தாங்க
இந்த ஊர்ல மழ
ஆ
மழலா பெய்லங்க
ஆ
உ
வானம் மேக மூட்டத்துடனே இருக்கா
அப்டிலா இல்ல தெர்ல எனக்கு நா வரம்போது பாத் இப்ப ஒ நார்மலாதா இருந்தா மாரி இருந்தது நாங்க பெரிமா வீட்லயு வீட்லயேதா இருப்பே
ஆ
வெளிய வரமாட்டே எங்க வீட்ல சுத்தோ
ஓகே ஓகே
அதுவு நேத்து வேற எங்க எங்க அண்ணனோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு பேபி பொறந்ததுன் சொன்னாங்களா
ம் ம்
அன்னைக்கு வந்துட்டு நானு எங்க பெரிமா எங்க மாமா இருந்தாங் அவ்ளதா ரெண்டு பாப்பா வந்துட்டு போனோ கார்ல போய்ட்டு பாத்துட்டு வந்தோ
ம் ம் ரொம்ப தூரமா
கிட்டதா எங்க பெரிமா வீட்ல இருந்து கிட்டதா அவ்ங்க வீடு ஒரு ம் ஆஃபனார் ட்ராவல் அந்த மாரி இருக்குன் நெனைக்கறே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இந்த மாரி
ஆ அஹ
போனோமா அங்க வந்துட்டு ஆ அப்ப அந்த கொழந்த வந்துட்டு பெண் கொழந்த
ஆஹ
நல்லா தூங்கிட்டே இருந்துது நானு ஆ நாங்க எல்லாரு கூப்புடுறோ படுத்து அப்டியே தூங்கிட்டேதா இருந்தது அவ்ங்க அப்பா கொஞ்சொ நேர கழிச்சு வந்தோனுயு அவ்ங்க அப்பா பே சவுண்ட் கேட்டோனே அப்டியே சிரிக்குது அவங்க அப்பா வந்து பேசனோனே சிரிக்குது அப் டியே கண்ண தொறந்து பாக்குது நாங்க அவ்வளோ நேரமா உக்காந்
அப்டீல்ல அவ்ங்க வாய்ச மட்டுந்தா மொதல்ல கேட்டுருக்கு அதனால அந்த வாய்சுதா அதுக் நாபகோ இருக்கோ என்னவோ
நாங்க அவ்ளோ நேரோ பேசுறோ காதுக்து தூங்குது நல்லா ஒங்க அப்பா வாய்சு கேட்டோனே ய சிரிக்குது
ம்
அவ்ங்க அப்பா எதனா சொன்னா ம் அப்டிங்குது இந் மாரி பண்ணிட்ருந்துது பாப்பா நல்லா இருந்துது அவ்ங்க அம்மா ஃபேஸ் அப்டியே பாப்பாக்கு
ம் ம் ம்
கைய்யிலா பெய் காலெல்லாமே ஒங் அப்பா மாரி நீட் நீட்டா இருந்துது ஃபேஸுத கலர் எல்லா ஃபேஸ்லா அவுங்க அப்மா மாரி கலர் வந்து அவுங்க அப்பா மாரி இருந்துது அப்பா பிளாக்கா இருப்பாரு போனோ அவ்ங்க வீடு செம பெருசா இருந்துது த்ரீ பி எச் கே ஆ அ த்ரீ பி எச் கே வா
ஓ
ம் எவ்ளோ வாடக இருக்குன்னு சொல்லு கொஞ்சொ கெஸ் பண்ணுங்க என்ன
அ அ அ வாடகையா
ம் எவ்ளோ இருக்குண்ண
தெர்லங்க நம்ம அந்த அந் சைட்லா வந்தது இல்ல
சும்மா நீங்க கெஸ் பண்ணுங்க நீ சும்மா நீங்க கெஸ் பண்ணுங்கோ எவ்ளோ இருக்கும்னு
ஒரு ம் பதினஞ்சு ருவா இருக்கலாம்
அய் நீங்க வேற அப்புட்லா இல்ல கெஸ் பண்ணுங்க ம் வேற வேற மாரி சொல்லுங்க
இல்ல நெஜமாலே தெர்லங்க நீங்களே சொல்லுங்க
டொவ்ன்ட்டி சிக்ஸ் தௌசணா
ஆ அ
இருவத்தாறாயிரோ வாழ மயம்மா நா எனக்கே கேட்டு ஷாக் ஆயிட்டே நானு வீடு செம்ம பெருசு இப்பொ போனோ உள்ள போறோமா போனோன்யும் ஒரு பெரிய ஆலு கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது
ம் போனோனே ஒரு பெரிய ஹாலு அ ரைட்டன் சைட்லயே கிச்சனு ஆ கிச்சனு அதுக்கப்றமா அப்டியே நேரா அந்த ஹால்க்கு நேராவே ஒரு ரெண்டு பெட்ரூமு
ரெண்டு பெட்ரூமு ஒரு ஆ பெட்ரூம் ஆமா பெட்ரூம் எல்லாமே செம பெருசா இருந்துது உன்ன அப்பமா ரை அதா நேரா பெட்ரூமு அந்த பெட்ரூமுக்கு இன்னுரு நேரா உன்னுரு ஒரு பெட்ரூமு மொத்தோ ஒரு மூணு பெட்ரூமு
ம் பாத்ரூம்லா
சமப் ஆமா ஆ பாத்ரூம் வந்துட்டு அந்த சைட் இருக்கு நனைக்கிற நா பாத்ரூம் பாக்கல
இந்த ரூமுள்ளே இல்லயா அட்டச்சுடா
ஆ ரூம் குள்ள இல்லங்க வெளியதா இருக்கு ரூம் அதா வீடுலயே வெ உள்ள இருக்கு
ம் ம் ம் புரிது புரிது
ரூம் குள்ள இல்ல ம் ஆனா சம்மையா இருந்தது வீடு நான் எங்க மாமா சொல்றாரு வேணும் பாத்துட்டு எவ்ளோ வரு வாடக ப்பா இருவத்தாறாயிரோ வாடக அப்டின்னாரு எங்க மாமா ஷாக் ஆய்ட்ட நானு
இப்பதா வந்தாங்களா எப்பலேந்தே இருக்காங்கலா அவங்க
தெரிலங்க அதா போ நல்ல ஃப்ரெண்டோட
போனீங்க அவ்ளதா நமக்கு தெரியாது அவ்ளோ டச் இல்ல
ஆ ஆமா நா அவ்ளவா அவங்க கிட்டல்லா பேச மாட்டாங்க
ம்
எ அண்ணா கிட்ட எல்லாம் எங்க அண்ண ஃப்ரெண்டோட ஒய்ஃபோட வீடு அது
அப்டியாங்க
ம் போனா அவங்க வந்துட்டு அவங்க அம்மா அதா அவங் அவங்க இருக்காங்கல்ல ஆ கொழந்த பொறந்ததுல்ல அவங்களோட வந்துட்டு என்ன பாத்துட்டு டென்த் படிக்கிறா அப்டின்னு சொல்ட்டு சொல்றாங்க சரி சிரிப்பா வந்துச்சு
என்னவோ கண்ணாடி அவங்க போடாம உட்டாங்களா என்னவோ
அ என்ன பாத்து டென்த் படிக்கிற பொண்ணு மாரியே இருக்குற காலேஜ் முடிச்சு வேலைக்கே போய்ட்ட
இல்ல ரொம் இல்ல ரொம்ப ரொம்ப மெழுசாயிட்ங்களோ என்னவோ தெரிலிய
அப்படி எல்லா இல்லங்க இது வெரு இப்பல்லா ரொம்பவே கையிலா நடுங்குது வேற எனக்கு கண்ட்ரோலே பண்ண முடில
அதுதாங்க சொல்ற ரொம்ப ஒல்லியாய்ட்டடிங்கன் நினைக்கிற
அப்டி தா கடத்தனு
ம் ம்
ம்
அதனாலதா
உ நானே போயிருக்க மாட்ட நேத்து பாக்கறதுக்கு எங்க அக்கா தா வா போலா அவ வர அ போ கடைக்கு போனு அப்டின்னாங்க
ஆ
சேரிப்பா அப்டியே பாத்துட்டு கொஞ்ச நேரத்துல கலம்பிரு வாங்கன்னு பாத்தா போறாங்க பத்து மணி வரைக்கு அங்கயே இருகுறாங்க டென்ஷன் ஆய்டுச்சு எனக்கு
ம்
அங்கேயு சா இட்லி சாப்டு சாப்டுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க வேனா சொல்லியு கேக்கல அம்மா ரெண்டு இட்லி குடுத்தாங்க சாப்ட்டோ பத்து மணிக்கு களம்பணு ஆஹ் ஒன்போதரை மணிக்கு களம்பணுனு நெனைக்கிறே
ஆஹ் சரிங்க சரிங்க
ஆ சரி